ஆ சொல்லுடா
ஆ அக்கா நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கேங்க்கா பசங்களா என்ன பண்றாங்க
எல்லா தூங்கிட்டாங்க பாப்பா மட்டு டிவி பாத்துட்ருக்கா
ஓ சேரி சேரி சேரி க்கா லீவுக்கு சம்மருக்கு இது என்ன ஸ்பெஷலு ஏதாது சமர் கேம்கு எது அனுப்புறீங்ளா பசங்க்ள
சம்மர் கேம்ப்புன் பாத்தா இன்னு எது அனுப்ல அபாகஸ் கிளாஸு இப்போ ஒன் இயரா பாப்பா போய்ட்ருக்கா
ஓ சேரி சேரி ஆ
ஆ ஸ்விம்மிங் கிளாஸு இனிமே தா போடலான்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டு போடலான்ட்டு ஏனா இப்போ ஒரு ஒன் இயர் முன்னாடி ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டோ அவ அது ஒன் மந்து கோர்ஸா போட்டோ
ஓ சேர் செரிங்க்கா
ஒரு ஒன் டே ஜாலியா போனா அதுல தூக்கி உள்ள போட்டு அமுத்தவு அவ பயந்துக்குட்டு ஆ பயந்தா அதிகமா இருந்துச்சு அவுளுக்கு கத்துக்குணுன்ற ஆசப் போயிர்ச்சு
ஓ சேரி சேரி இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் போது தனெங் கா இதுக்கு நா ட்ரைனிங்கா ஓரளவுக்கு பாப்பா கொஞ்ச பெரிய பொண்ணா இருக்கறனால ஃபிஃப்டீன் டேஸ் போனா போதுமா இல்ல ஒன் மன்த்து போய்தா ஆகணுங்களா
இல்ல அது நம்ளோட விஷ் தா அவுங்க வந்து ஃபிஃப்டீன் டேஸு ஒன் மன்த் து வச்சிருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ்னா த்ரீ தௌசணு அ ஒன் மன்த்து தேட் டி டேஸ்னா ஃபோர் தௌசண் அந்த மாரி வெச்சிருக் காங்க சோ நம்பளுக் கு எப்டி டைமோ அத இப்ப ஆல்ரெடி ஒன் மன்த்து முடிஞ்சுதுல்ல செரியா ஒன் இந்த ஒன் மன்த்துன்னா ஃபிஃப்டீன் டேஸ் போட் டம்னாதா நம்பளுக் கரக்ட்டாருக்கு ஏனா இல்லீனா இந்த போ சண்டேலா வருது சாட்டடே வருது நம்ப எதா ஒன்னு அ ஊருக்போவோ அப்றோ அந்த மன்த் எண்ட் ஆகும்போது ஸ்கூல்க் வேணுங்ற திங்ஸ் வாங்கறதுக் போவோ
ஆமா ஆமா ஸ்கூல் ரீஓப்பன் டைம்ல அப்றோ எல்லா அந்த வேலைய பாப்போ
ஆமா அதனால கொஞ்சோ முன்னாடியே பண்ணிக்கலா அப்டின் சொல்ட்டு
ம் ம் ம்
அவுங்கல்லா வேண்டாதா சொல்ட்ருக்காங்க
ம்
நா தா செரி போட்டு ஏனா எதாவ்து ஒன்னு லேர்ன் பண்ணாதா பரவால்ல இல்லைன்னா இப்ப ஒன் மன்த் ஜாலியா இருந்துட்டாங்க
ஆ ஆ ஆமாங்க்கா
ஹிந்தி க்ளாஸ் போறா வீட்டு பக்கத்துலே சொல்லி் குடுக்கறாங்க
செரி ஆ ஆ
ஆ ஹிந்தி க்ளாஸ் போறாங்க
சேரி சேரி ஹிந்திலா எப்டிங்க்கா அவுங்க ஸ்டேஜுக்கு அவுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா நல்லா எ எ எக்ஸாம் எழுதறளவுக் கு
இல்ல எ ஆ என்ன சொல்றது இப்போ ஃபோர் ஃபை இயர்ஸா ஹிந்தி வந்து அப்டியே ஆ கொஸ்ஸின் பேப்பர்ல இருக்கறத அப்டி இப்டின்னு எப்டியோ எழுதி ஒரு செவன்ட்டி மார்ஸ் வாங்கற மாரி பண்ணா
ம் ம்
ஆ ஒரு நாளு லெட்டர்ஸ் எல்லா கேட் டே எந்த லெட்டருமே தெரீல வவ்வல்ஸ் மட்டுந்தா தெரியிது கான்சொனன்ஸ் லா எதுவுமே தெரீல அப்றோ அதனாலதா செரின்ட்டு இப்போ ஹிந்தி க்ளாஸ் போட்டோ அ இப்போ லெட்டர்ஸ் இப்ப எப்டி தமிழ்ல க, கா, கி, கீ எல்லா படிக்கிறமோ அந்த மாரி ஹிந்தில வ இப்ப படிச்சிட்ருக்காங்க
ம் ம் ம்
அதனால ஒரு சில இது பேஸ்றா ஸ்கூல்ல அதாவ்து பேசறது கூட ஒரு சிலது தெரியிது ஆனா எழுதுறது அவளுக் சுத்தமாவே தெரீல
ஓ சேரி சேரிங்க்கா இப்ப ஃபஸ்ட் அவளுக் வந்து பரிட்சையா அந்த மாரி தான வெப் பாங்க ஃபஸ்ட் எக்ஸாம்லருந்து
ஆமா அது எ இப்போ ஸ்கூல்ல டோட்டலி டிஃப்ரெண்ட்டு இது வந்துட்டு இப்போ ஒரு ஒன் மன்த்தா தா போறா
ஓ சேரி சேரி ஆ
ஜூன்ல ஒரு எக்ஸாம் வருதாமா பட் அது வந்து எழுத முடியாது ஏனா இப்பதா லெட்டர்ஸே படிக்கிறா அதுக்கடுத்தது ஜான்வரில வரு அது எழுத வெச்சிக்கலா இப்ப படிக்கிட்டு அப்டின் சொல்லி சொன்னாங்க
ஓ சேரி சேரி ம் சேரிங்க்கா
அதனால அப்ரோ ஜான்வரிலதா எக்ஸாம்க்கு எழுதிக்னு
ஓ சேரி செரிங்க்கா அபேக்கஸ் வந்து அதுவுமே வந்து கோர்ஸ் மாரியாங்க்கா
ஆம்மா அதுவு த்ரீ லெவல்ஸ் இருக்கு அ பேசிக்கா அட்வான்ஸு அப்ரோ யுவ பஃவுண்டேஷன் அப்டின் சொல்ட்டு த்ரீ ஸ்டேஜ் வெச்சுருக்காங்க அதுல
ஓ சே சே பவுண்டேஷனுங்கரது ஃப்பஸ்ட்டா இல்ல பேஸ்
இல்லல்ல பேசிக் பேசிக்கின்றது வந்து பாத்தா ஜூனியர் லெவல் அதுதா ஃபர்ஸ்ட்டு
ஓ சேரி செரி
அதுல ஒரு ஃபோர் லெவல்ஸ் இருக்கு அது கம்ப்ளீட் பண்ணிட்டா
பேசிக்லே ஃபோர் லெவல் ருக்குங்களா
ஆம்மா அதுதா அ பேசிக்னா ஜூனியர் லெவல்னு சொல்லுவாங்க அது அது ஃபோர் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணீட்டா
சேரி செரி
இப்ப ஃபவுண்டேஷன் ஒன் பொயிர்க்கா
ங்க செரி செரிங்க்கா
என்ன த்ரீ மந்த்ஸ் த்ரீ இல்ல ஃபோர் மந்த்த்ஸ் ஒரு கோர்ஸு
அ அ
அ போற முடி க்கிறதே தெரில அ டக்கு டக்குன்னு முடிஞ்சிற்து
சேரி சேரி அ
ஆனா என்ன அ ஒரு ஒன் கிலோமீட்டர் பக்கமா போணு
சேரி சேரி அ அ அ
டூ கிலோமீட்டர்ஸ் வரு அ போணூ அது வீக்லி ஒன் கிளாஸ் தான அது ஒண்ணு பெருசா தெரியில
தானா அது
ஆம்மா
போ சண்டே சாட்டர்டே அந்த மாரி தா போ முடியு
ஆம்மா இல்ல அப்புடி கெடையாது அ இவுங்குளுக் எப்டின்னா இந்த டே பேட்ச்சு ப்ப இவ வ பாப்பா வந்து ஃப்ரைடே பே ஸ் ஃப்ரைடேன்னா யா யாரு யாருக்ல்லா அந்த டே கன்வீனியன்டா இருக்கு அந்த பே ச்சுக் த்துக்குறாங்க ஃப்ரைடே பேட்ச்சு த்துக்குறாங்க
அ ஹ ஹ
அதனால அந்த டைம்ல கொண்டு போயூ விட்டுட்டு வரக்கு அதுவுமே கொஞ்சொ வீக் எண்ட்ன்றனால சட்டர்டே லீவுங்கும்போது அவுளுக்கு வந்து அ இப்போ இப்ப இடயில ஈவ்னிங் க்ளாஸ் அட்டென் பண்ணா சாட்டர்டே ஸ்கூல் இல்லங்கும் போது அடு அத்த நாள் சாட்டர்டே வந்து அப்ப ஹோம் ஒர்க் பண்றப்ப அவ்ளுக்கு ஈஸியாருக்கு
ஓ சேரி சேரி உ உ ம்
யா இல்லைன்னா வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ண முடியில்ல இப்போ சாட்டர்டே ஸ்கூல் வரப்பல்லா வந்து ஃரைடே குடுக்குற ஹோம் ஒர்க் வந்து அன்னைக் பண்ண முடியாது இல்ல ஏன்னா அவு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அபாக்கஸ் கிலாஸ் போயிட்டு அந்த செவன்ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாரி வராங்ளா அ ரொம்ப டயர்ட் ஆயிற்றாங்க
ஆம்மா அந்த டைம்ல அதுயு பாக்குணு
ஆமா மோஸ்ட்லி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதாவது ஸ்டடிஸ்லங்கறது வந்து அவங்களுக் புடிக்காது இந்த சம்மர்லல்லா நம்போ இந்த ஆ கொஞ்சோ விளையாட்ற்ற மாரி இருக்கணு அப்பதா அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு
சேரி செரிங்கா இவங்களு ஆல்ரெடி சிலம்பம் கிளாஸ் போயிட்டு இருக்காங்கங்கா
ஆ
ஆ செஸ் கிளாஸ்சு இங்க பக்கத்துலயே சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு போறாங்க
ஆ
அப்பறோ டான்ஸ் கிளாஸ்கு போட்ருக்குது இப்பதாங்கா சும்மா இந்த ஒன் மந்த்துக்கு மட்டு டான்ஸ் கிளாஸ் கூட்டுருக்கு ரொம்ப பெருசா சும்மா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக
அதா அதா இப்பதா பண்டல் பண்ணி வெக்கிறாங்களே எல்லாமே அதாவது இவ்ளோ மந்த்லி வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபீஸ்சு அதுல வந்துட்டு மண்டே டூ சாட்டர்டே அ கிளாஸ்சு டென் டூ த்ரீ கிளாஸ்சு
ம் ம் ம்
வீக்லி அதாவ்து ஒன் டேக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி வர மாரி ஒன்னு டான்ஸ் இல்ல ரைட் டிங் அந்த மாரி ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் வர மாரியும் பண்றாங்க
ம் ம்
ம் எல்லாமே பேக்கேஜா கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதும்மே கொஞ்ச பரவால்லையாதா இருக்கு
கு பெனிபிட்டா இருக்குன் வெய்ங்களே
ஆமா
ம்
ம் அதுல்லத இந்த செட்டில் கர்க்கல நெறைய்யா போறாங்க அது இவளுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா என்னன்னா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றது கஷ்டோ அந்த ஈவ்னிங் டைம்ல போ முடியாது இந்த ப வெயில் ரொம்ப அதிகோ
ஆமாங்கா இந்த வர்ஷோ வெயில் ரொம்ப ஜாஸ்திதா
ஆமா எதோ இப்பதா கொஞ்சோ மழ பெய்ய ஆரம்
ஆமா ரெண் நாளாதா கொஞ்ஜொ குழு குழுன்ருக்கு இல்லன்னா மோடமா இருக்கு இல்லன்னா வெயில் போட்டு தாக்குதே
ஆமா அப்புற என்னப் பண்றாங்கனா காலைல எதாவது ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தா அந்த மத்தியான ஹிந்தி கிளாஸ் போனானா ஈவ்னிங் வந்து விளாடுவாங்க கீழ பசங் கூட போயி அப்பற வந் தா ஒரே சண்டையா இருக்கு இல்லின்னா அந்த டி வி முன்னாடியே உக்காந்து இரு கம்முன்னு என்ன பண்றது அந்த எம்ப்ராய்ட்ரி போட்றாங்கல்ல
ஆமா ஆமாங்க்கா
அதுல ஒரு நீடலு த்ரெட்டு போட்டு குடுத்துட்டா சும்மா வச்சுட்டு அவ ஒரு லைன்ன ஆமா அத பண்ணிட்ருப்பா
சேரி சேரி அ
அதெல்லா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டு அது அந்த டிசைனு இந்த டிஸ் இங்க நா எதாவது வெச்சிர்ந்தா கூட அதை எடுத்து நா வச்சுக்கிறே அப்டின்ட் இருப்பா அந்த
ஓ சேரி சேரி உங்களுக் அதுல கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டா
எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்கே செ ரியா இருக்குது அதனால இப் ப ஸ்டார்ட் பண்ணிட்டே கொஞ்ச கொஞ்சோ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட அத என்ன பாத்து அவளுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ச அதெல்லா பண்ணணு அப்டின்ட்டு நா அதுவு சொல்ட்டே இருப்ப இந்த லீவ்லல்லா கத்துக்கோ கத்துக்கிறியோ இல்லையோ ட்ரை பண்ணிட்டாவது இரு
ம் ம் என்னனாலு தெரிஞ்சிக்கலா அதுல என்னென்ன இருக்கு என்னா ஏதுன்னு
ஆமா அதனால அவ எம்ப்ராய்ட்ரி அ அந்த இது ஆரி நீடில் இல்லாம நார்மலா நம்ம அந்த பூக்கூக்கர ஊசி இருக் ருக்குல்ல அத வச்சு போடுவா
சேரி செரி ஆ
அப்பறோ அதுலே நா எதாவது கிராஃப்ட் ஒர்க் மாரி எதாவது கலர் பண்ண சொல்லி குடுத்துருவ ம் ஏதா க்கு ஒன்னு இந்த மாரி குடுத்தாதா அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கு
ஆமா எப்படி சமாளிக்கிறீங்க ரெண்டு பேத்தையு மாமனார் மாமியார்ல்லா கூட இருக்காங்ளா இல்ல அவங்கெல்லா தனியா இருக்காங்ளா
இல்ல அவங்கல்லா தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோ நாங்க செ அ தனியா இருக்கோ
ம் ம் அவங்கல்லா ஊர்ல இருக்காங்களாக்கா
ஆமா ஆமா ஊர்ல இருக்காங்க இல்ல அவங்க ஊர்ல இருக்காங்க நாங்க தனியா இருக்றோ அதுனால வந்துட்டு அ நம்பளே வீட்டு வேல எல்லாமே பாக்கறமா அதனால வந்துட்டு சண்டய தீக்க முடியல
ஆமா இவங்க சண்ட தா பெரிய சண்டயா இருக்குதே
ஆமா அதுவு இப்ப நா இத செய்யறதுக்கு எடுத்த இவளுக எடுத்து குடுத்தா கூட நீ செய்யி நா செய்யி இது எனக்கு தா குடுத்தாங்க உனக்கு தா குடுத்தாங்கன்னு பயங்கர சண்டையா இருக்கு
ஆமா இங்கேயு அதே மாதிரிதான்க்கா ரெண்டு பேரு மாத்தி மாத்தி சண்ட போட்டுட்டே வ இதுக்கே ஸ்கூல் வச்சிருக்கலாமான் தோணு
ஆமா நா நெனைச்சுட்டே இருப்ப எதுக்கு இவங்களுக்கு லா டூ மந்த்ஸ் லீவ் உட்றாங்க அப்டின்னு நெனப்பே நானே இதுல வேற நம்ம கிளாஸ் அனுப்ச்சா எல்லாரு ஆவோ சம்மர் லீவ்ல கூட விட மாட்டேன்றீங்கன்றாங்க
பேச்சு வேற வாங்கணு நம்ம
ஆமா நா அதா நெனப்ப வச்சு பாத்துக்கறவங்களுக்கு தான தெரியு
அ ஆமா நீங்களா எந்த கிளாஸ்க்கு போனீங்க பிள்ளைங்கள இப்பயே இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு அனுப்புறீங்க அப்டின் ட்டு பேசுறா நம்மள்க்கு பாத்தா தான தெரியு சண்டைய சண்டைக்காகவே மெயினா அனுப்ச்சு விட்ருலா
ஆமா ஆமா ஆமா
இய்யுன்னா
வேற வழி இல்ல ஏன்னா அப்பெல்லா ஜாய்ன் ஃபேமிலியா இருந்தாங்க சமாளிச் சமயத்துல நம்ம தனியா இருக்குபோது அப்ற கிளாஸ் தா அனுப்பனு ஒரேடியா நம்ம ஊர்ல விட் விட்டாலு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க திருப்பியு வந்துட்டு
அவங்க சப்போர்ட் இருக்குறனால இவங்க அதுன ரொம்ப இது இது பண்றாங்க
ஆமா அது கூடவே இருந்தாங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அ ஏன்னா அவுங்ளுக்கு
என்னா பண்றாங்க ஏது பண்றாங்கன் தெரியு ஆ
அது இப்ப எதோ ஒரு சில டைம் போறதுனால அவங்களுக்கு வந்து வேற வழி இல்ல அவங்களையு தப்பு சொல்ல முடியாது இவங்களையு
ஆமா ஆமாங்க்கா
ம்
ம் ம்
சேரி ஓகே செரி நீயு ப்ளான் பண்ணு ப்ளா என்ன அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன இன்ரஸ்ட்ட் பாத்துட்டு அதுல வந்து ஜாயின் பண்ணி உடு
அதா அதான்கா அப்படிதாங்கா பண்ணனு இப்பதக்கி இவங்க ரெண்டு பேத்துக்கு டான்ஸ்லதாங்கா இன்ட்ரெஸ்ட் ச்ச அதனால தா டான்ஸ் கிளாஸ்ல போட்ருக்கே அப்றோ பாத்துட்டு தாங்கா வேற ஏதாவது நானு அப்பக்கஸ் தா ட்ரை பண்ணலாமான்ட்டுருந்தே
ம் ம்
சேரி அது நா ஃப்ரீயா இருக்கும்போது நா ஒரு நாள் கால் பண்றே நீங்க அதுக்கு அட்ரஸ் மட்டு சொல்லுங்க ம் சேரிங்க்கா சேரிங்க்கா பாய் ம் ம்